ஹலோ வணக்கங்மா
ஹலோ வணக்கம்மா
எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கறே நீங்க எப்டி
நல்லா இருக்கறங்கமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க
நானு சும்மாதா வெளியில திரும்பிட்டு பேசிக்கிற
ஆ நெறைய ஃப்ரெண்ட்ஸா உங்களுக்கு
நெறையா ஃபிரன்ஸ்லா கெடையாது அதிகமா வச்சிக்க மாட்ட
அ அ
ஸ்கூல் படிக்கிறப்பதா இருந்துச்சி இப்பல்லா கெடையாது
அ அ
ஆனா இருப்பாங்க பழகுறாங்க இல்லையா எல்லாருமே எல்லாருகிட்டயுமே நல்ல விதமா தா இருப்ப நானு
அவ்வளோதா அவ்வளோதாங்கமா நம்ம வந்து சேர்த்து வைக்கிற ஒரு நல்ல பேரே வந்து நல்ல விதமா இருக்கிறது தாங்கமா
ஆமா யாரையுமே தூரம் பண்ண மாட்ட அழகா பேசுவாங்க எல்லாரு எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸா தா இருப்பாங்க பா பாக்குறாங்க பேசுறாவங்க பழகுறாவங்க
அ அ
எல்லாருமே எனக்கு என்ன இஷ்டமாத பழகுவாங்க
செரி செரி செரிங்கமா
என்ன விட சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி
ஆ ஆ
என்ன முக்கியமாக தான் வச்சுக்கிறாங்க
அவ்வளவுதாங்கமா அப்படிதான் வேணும் முக்கியமாதான் நம்ம இருக்கணும் உம்
உம் பாசங்க என்ன படிக்கிறாங்கம்மா
அம்மா எனக்கும் ரெண்டு பசங்கமா நா ரெண்டு பொண்ணுங்க ஆ பெரிய பாப்பா டென்த் படிக்கிறா
அ
இது சின்ன பாப்பா பெரிய பாப்பா காலேஜ் பஸ்ட் இயர் முடிச்சிட்டாங்கமா இப்ப ரெண்டாவது வருஷோ போறா
சேர் சேர் நல்லா படிக்கிறாங்களா எல்லாருமே
நல்லா படிக்கிறாங்கம்மா நம்மளாலதான் காசு செலவு பண்ணி படிக்க வைக் க்க முடியலங்கமா காசா ஆயிப்போச்சு இல்லலைங்களா இப் போ கல்வி
ம் ம்
காசு குடுத்தாதான் இது பண்ற மாரி இருக்கு
ஆம் அதுவும் வியாபாரம் ஆயிடுச்சு
ஆமாங்மா ரொம்ப பெரிய வியாபாரோ
ஆமா அம்மா அப்பால்லாம் நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்குறாங்கம்மா ஆ அப்பா இல்ல எனக்கு இறந்துட்டாரு அம்மா இருக்காங்க
ம்
அம்மா நல்லா இருக்கறாங்கமா
அப்டியா கூட பொறந்தவங்க நல்லாருக்காங்களா
ஆ நல்லா இருக்கறாங்கமா ஒரே ஒரு தம்பி தான்
ம்
அ நல்லா இருக்கறாங்க தம்பிக்கு வந்து மூணு பசங்க மூணு பொண்ணுங்க
ம்
ம் நல்லா இருக்கறாங்க அவங்கவுங்க வரைக்கும் அதான் அவங்கவுங்க இருக்கிறாங்க
ம்
நானு யாரையு டிஸ்டர்ப் பண்றதில்ல என்னையு யாரு டிஸ்டர்ப் பண்றது இல்லங்மா
டிஸ்டர்ப் பண்ணாம ஒதுங்கிக்கிறன்னு சொல்ற
ஆமாங்மா ந ஆமா யாரையு நா வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்ட
ம் ம்
ஏன்னா இங்க கல்யாண பண்ணினு வந்தது நான் ரொம்ப பெரிய குடும்போ
ம் ம்
அ அப்டியே இவங்களோடவே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கக்குன்னு அப்டி போயிடுறாங்கம்மா அஞ்சு பேர் எங்க வீட்டுக்கார் கூட பொறந்தவங்க
அப்டியா ஆ
நான் தான் கடைசி மருமக
ம்
எப்டியோ ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி காலம் தள்ளணும் இல்லைங்களா ஒருத்த ஒருத்தவங்க வித்தியாச வித்தியாசமா இருக்
அது சரி அது சரி ஆமா ஆமா எல்லாருமே சரி பண்ணிக்கிட்டா தான் திறமசாலி
அய்யோ ஏன் கேக்குறீங்கமா அதுதாங்கமா ரொம்ப கஷ்டமா இருக்குது அது சரி பண்ண முடியலங்மா
ஆ ஆமா அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்ட தான்மா நல்லது எல்லாருமே மனுஷனுங்க தானே
எல்லா மனுஷங்கதாங்மா எல்லாரும் மனுஷங்க தான் நடிக்கிறேன் ஆ ஒரு ஒரு ஒரு ஒரு விதங்மா
ஆமா
அ என்ன பண்றது அ பெரியவ பெரியவ ஓரகத்தி ஒரு மாரி இருப்பாங்க ரெண்டாவது ஓரகத்தி ஒரு மாரி இருப்பாங்க மூணாவது ஓரகத்தி ஒரு
அவங்கல்லா தூரத்துல இருந்து கட்டிட்டு வந்தாங்களா கிட்டயேவா
ம்மா அவுங்க எல்லாருமே சொந்தங்மா நா மட்டுதா அசல் நா விருப்பப்பட்டு கல்யாண பண்ணிக்கின அதனால நா கொஞ்சோ விருப்போ இல்லாத மருமகங்மா
அவங்கள்க்கு அப்ப நீ தா நி றைய எழகி எழகி போணு கீழ
ஏன் கேக்றீங்க ஒரு சின்ன ஆசய கூட நம்பளால நிறைவேத்திக்க முடியாது
அப்பிடியா கூட்டு குடுத்தனமா இருக்கீங்ளா
எல்லா ஒரே இடத்துல இருக்கறோமா
அ
கொஞ்சோ தூ ஒரு ரெண் ரெண்டு தெரு தள்ளி இருக்குறோ ஒரே ஊர்ல
தன் தனியாவா பக்க பக்கமா என்னா நீ குடும்ப குடும்பமு தனித்தனியா சாப்பாடு செஞ்சு சாப்ட்டுக்குறீங்ளா
ஆமா
ஆ மொத்
இல்லங்மா அவங்க மூணு பேரும் ஒரு இடத்துல சமைச்சு சாப்புட்றாங்க
ம் அ
நா ஒருத்தி மட்டு ஒரு இடத்துல சமச்சு சாப்பட்ற
சர் சரி
அவுங்க மூணு பேரும் ஒட்டுக்கா இருக்கறாங்க
ம் ம்
அ நா மட்டு தனியா இருக்கற
சர் சச் ஒட்டுகா வந்தாலு வந்ததுமே வீட்ல இல்ல இப்பதான வந்துட்க்கற
ஆமா நா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வேற ஒரு ஊர்ல இருந்தங்மா ஊர் பேரு சொல்ல கூடாதுல்ல வேற ஒரு ஊர்ல இருந்தோ இப்பதா பாப்பா காலேஜ் சேக்றக்காக ம் ஆ ஆ ஆறு மாச ஆச்சு இங்க வந்து ம் ம் இப்ப இங்கதா இங்க வந்து ஆறு மாசோ தா ஆவுது
சர் சரி ஒன்னா இரு அ சொல்லு
க்க முடியாதுங்மா
ஒன்னா இருந்த வரைக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா
நாங்க தனியாவே இருந்துட்டோ கல்யாணம் ஆனதுல இருந்து தனியாவே இருந்துட் டோமா ஆ ஆ வ அங்க இருந்தோ பதினெட்டு வருஷமா நாங்க தனியாவே இருந்துட்டோ
ம் ம்
பாப்பாவ காலேஜி சேத்தனதுனால இப்ப இங்க வரவேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோ ம் அதனால இங்க வந்துட்டோ இங்க வந்ததுக்கு அப்பறோ தா ஒருத்தரு ஒருத்தரோட உண்மையான முகங்கள் எல்லா
தெரிஞ்ச தெரிய ஆரம்பிச்சிச்சா
தெரிய ஆரம்பிச்சிச்சு இருந்தாலு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்ளா நாம நா வேற வச்சிருக்கறது ரெண்டு பொண்ணு
ஒண்ணும் பண்ண முடியாதே குடும்பத்துடைய லட்சாதிபதிங்கள ஒண்ணும் பண்ண முடியாது கூடவே இருந்தாகணு வேற வழி கிடையாது
அ ஆ ஒருத்தங்க இங்யே இருந்து ஒரு அதிகாரத்த நிலைநிறுத்தினு இருந்தாங்க
ஆ
அது நடுவுல நாங்கல்லா வரவே எங்க அவங்க அதிகார போயிடுமோன்ற மாரி எல்லாரையு கெட்ட பேராக்குறாங்க
ம் ஹும்
உம் என்ன பண்றது
உங்களுக்கு வருமானம் எல்லா என்ன பண்றீங்மா
அம்மா இவர்ரு ஆயில் மில்லு எங்க நாத்தனார் வீட்டுக்காரு இவரு சேந்து நடத்துறாங்ம்மா ஆயில் மில்லு ஆ வச்சிர்க்காங்க ஆ கட்ல என்ன எள்ளு எண் எண்ண ஆ தேங்கா எண்ணெ விளக் கெண்ணெ எல்லா செக்கு ஆடி பேக் பண்ணி கடைங்களுக்கு
கடைகளுக்கு போட்றாங்க அ அ நல்ல வேல தா அது வருமானொ ஓரளவுக்கு சரியாகி போயிட்தா குடும்பத்துக்கு
அது எல்லா நா கேட்டுக்கிறது இல்லங்மா குடுக்குறியா எனக்கு
ம்
ஏ செலவுக்கு இது பண்றோமா குடும்ப செலவு நா பாத்துக்குறே எ கையில குடுத்துட்றாரு
ம் ஹும்
குடுக்குற காச வச்சு நா வாங்கி போட்டு சமாளிச்சுப்பே
சமாளிச்சுக்குறீங்க நீங்க ஏதாது சிறு தொக ஏதா சேமிச்சு வெக்கிறீங்களா இல்லங்ளாமா
கண்டிப்பா அந்த சேமிப்பு எனக்கு வந்து சேமிப்பு இல்ல னா எனக்கு மண்டையே பிச்சுருங்ம்மா
ஆமா நல்ல விஷயந்தா
ஆ சேமிச்சு வெக்குவே நா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி வரைக்கு வேலைக்கு போயிந்தேங்மா
அ ஆ
அங்க டீச்சரா வேல செஞ்சுட்ருந்த நா இருந்த ஊர்ல அப்போ மாசத்து க்கு ஒரு கிராம் வாங்கிருவே கண்டிப்பா
ம் ஹும்
அந்த சம்பள காசு வந்துச்சுன்னா ஆ ஒரு கிராம் தங்க வாங்கி வச்சுக்குவே
உம்
இப்ப வந்து அவ்ள அளவுக்கு முடியல இப்ப நானு வேலய வுட்டுட்ட ஒருத்தரோட வருமானத்துல தா நம்ம குடும்பத் நடத்தணு ஆ அவ்ளோ அளவுக்கில்ல இருந்தாலு ஒரு ஆயிரொ ரெண்டாயிரமாவது மாசோ தனியா எடுத்து வெப்பங்ம்மா
சர் சரி அது நல்லத் தா ரொம்ப நல்லது
ம் ம்
முக்கியமானத ஒழுங்க பண்ணிட்டு இருக்குறீங்க ரொம்ப நல்லது
தே சிறு வெள்ளம் அது சிறு துளி
சிறு துளி பெரு ஆமா சிக்கனம் வீட்டயும் காக்கு சேமிக்கிறது வந்து நாட்டையு காக்கு
ஆமா அந்த மாரி நம்ம கண்டிப்பா சிக்கனமா இருக்கணு செலவு தேவையானதுக்கு செலவு பண்ணுவ தேவையில்லாத்துக்கு நா செலவு பண்ண மாட்டங்மா ஆடம்பர செலவு பண்ண மாட்ட உஹும் உம் தேவையானதுக்கு உம் சொல்லுங்கமா இல்லங்மா இன்னு ரெண்டு நிமிஷொ இருக்கு சொல்லுங்க நானே கட் பண்ணுவ நீங்க கவலபடாதிங்க ஆ
அப்பறமா குடும்பத்துல எல்லாரு பாக்குறதில்ல தெரிஞ்சுக்கிட்ட புள்ளைகளு அம்மா அப் ப்பா உங்க வீட்டுக்கார்ரென்ன ஒரு அளவுக்கு பாத்துக்குறாங்ளா நல்லா வங்களா
அ எங்க வீட்டுக்கார்ரரு அங்கருந்த வரிக்கும் என்ன நல்லாதாங்மா பாத்துக்கிட்டாரு
ம்
இங்க வந்த ஒடனே அ அ தனியா இருக்குற வரைக்கு இங்க வந்த ஒட்னே எல்லா அவுங்க அக்கா தங்கச்சி அவுங்க அண்ணன் தம்பிங்கள பாக்கவு நா எதோ கண்ணுக்கு ஆமா ம் ம் நா எதோ கண்ணுக்கு
மாற ஆரம்பிக்குறாரு
ஆமா மாற ஆரம்பிக்கிறாரு
ம் ம் புள்ளைங்க இருக்குறாங்கல்ல உடு
அவ்வளதாங்மா நா அதுக்லா பயப்புட்றதுல்ல நா கொஞ்சோ தைரியமானவ
சர் சர் அப்பட்தா இருக்குணு இல்லன்னா ரொம்ப இத பண்ணிடுவாங்க ஜனங்க
அ ஆமாங்மா இப்போ வந்து அவுங்க எல்லாருமே சொந்தக்கார பொண்ணுங்க அவுங்க மூணு பேரு ஒண்ணு சேந்துகுறாங்க
ம்
எந்த விஷ்யத்துக்குமே தப்பு செரி அவ்ங்குளுமே பண்ணுவாங்க
ம்
ஆ ஆனாலுமே அவங்க தப்பே பண்ணா கூடோ அவுங் மூணு பேரு ஒத்து போயிட்றாங்க அப்போ வந்து நா மட் டு என்ன விட்டு குடுத்துர்லாமா நமக்கு நம்பதா
ஆமா ஆமா உசாரா இருக்குணு இந்த கால்த்துலல்லா நான் நால்லா கொஞ்சோ ஏமாந்த போது ஆளுங்லாளே
ஐயோ ஏ கேக்றீங்க ரொம்பங்மா கொஞ்ஜோல்ல ரொம்போ செரிங்மா நேரோ முடிஞ்சிர்ச்சி அடுத்த கால்ல பேஸ்லாங்மா
மா ரொம்ப நன்றிமா
ரொம்ப நன்றிங்மா